ஹலோ சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க
ம் சும்மாதா இருக்க நீங்க எப்டிக்கிறீங்க
ஆ நல்லாருக்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட மதியோ என்ன சாப்ட்டீங்க
மதியமா மதியோ வந்து கார குழம்பு அப்புறோ வந்து எனக்கொரு பொரியல் கீர பொரியல்
ம் ம் என்ன நீங்க வேலைக்கு போய்ட்டு இருக்கீங்ளா
ஆமா ஆமா ஆமா வேலைக் தா போயிட்ருக்
ம் ம் நா வந்து மதியோ தயிர் சாதோ சாப்ட்டே அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா கூட தொட்டுக்கிக்கு உருளக்கிழங்கு சாப்ட்டே
ஓகே ஓகே
ம் இந்த மதிய டைம்ல இந்த ஜூஸ்ல்லா போடுவீங்களா
ஆ ஜூஸ்ல்லா போடுவோ நன்னாரி சர்பத் தெரியுங்களா
ஆ தெரியு தெரியு
ப அத வாங்கின்னு வந்து எலுமிச்ச பழலா புழிஞ்சு போட்டு நல்லா ஜூஸ் போடு ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கு
ம் ம் எப்டி நன்னாரி சர்பத்துனா அந்த வெதைய வாயின்னு வந்து போடுவீங்களா
ம்மாமா அந்த வெதைய வாயின்னு வந்து ஒரு ஒரு இரு ரெண்டு நிம்ஷத்துல ஊற வச்சர்ணு ரெண்டேஸ் என்ன ஊறிடும் உடனே புஸ்ஸுன்னு புஸ்ஸுன்னு மேல கெழம்பி வந்துரும் அது
ஆமா
ஊரன்ன ஒன்னே அப்டியே நம்ம என்ன பண்ணனும் ஒரு ஹாப் லெமன் புழிஞ்சு ஒரு ஒரு ஆளா இருந்தா ஒரு ஒரு ஒரு ரெண்டு பேரா இருந்தா ஒரு ஆஃப் லெமனே போதும் தண்ணீல புழிஞ்சு விட் ட்டு அடே நன்னாரி சர்பத் எடுத்துப் போட்டு
ம்
ப்டி என்ன பண்ணு நம்ம அ புழிஞ்சு சுகர் போட்டு ஆட் பண்ணி சாப்ட வேண்டியதுதா சுகர் இப்ப என்னன்னா எல்லாமே சுகர் வந்து கட்டுப்படுத்த சொல்லி ட்டாங்க அதனால நம்ம சுகருக்கு பதிலா நாட்டுச் சக்கர பனங் கற் கண்டு அந்த மாரி ஆட் பண்ணீங்கனா இன்னு நல்லாருக்கு
ம் ம் கூட ஏதாவது இந்த எஸ்சன்ஸ்லா எதனா சேப்பீங்களா
ம் வெண்ணிலா எஸ்சன்ஸ் அப்டி இல்னா ஸ்ட்ராபெரி எஸ்சன்ஸ் அதெல்லா வேணுனா சேத்துக்கலா ஆனா அதெல்லா எதுக் கதுல வந்து ஆர்டிஃபிசேலு நார்மலா அது சாப்ட்டாலே ஓக்கேதா
ம் வேற எதுனா ஜூஸ்ஸு அந்த மாரில்லா
ம் ம்கரும்பு ஜூஸ்லா அது நா போட மாட்டே கரும்பு ஜூஸ்ஸு ஆ உங்களுக்கு அந்த கரும்பு ஜூஸ்ல இப்ப நா இப்போ ஒரு இஷு ஆச்சு தெரியுங்களா
இல்ல இல்ல எனக்கு தெரியாது அதிகமா நான் இப்ப அப்டேட்டா இல்ல கொஞ்சோ
ஓ கரும்பு ஜூஸ் வந்து நீங்க இனிமே வந்து கடையுலெல்லா போட்டா குடிக்க கூடாது அப்டி சொல்ட்டு சொல்ட்டாங்க ஏன்னா கரும்பு ஜூஸ்ல வந்து அந்த பழ ஐஸ் கட்டில்லா தெரியுங்களா உங்களுக்கு கரும்பு ஜூஸ்ல நெறையா ஐஸ் கட்டிலா நெறைய பேர் ஐஸ் போட சொல்லுவாங்க
அதுல ஜூஸ் இருக்குறத விட ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணிதா
ஆமா அதுனப் பண்றாங்க கரும்பு ஜூஸ்ல லைட்டா கரும்பு ஜூஸ்ஸ மட்டு ஊத்திட்டு அப்டி ஜு அந்த ஐஸ் கட்டி போட்டு அடி அடிச்சுர்றாங்க அந்த ஐஸ் கட் ட்டி நம்ம வீட்ல நம்ம கியூப்ஸ் ஊத்தி வப்போமே அந்த மாரி இருந்தா கூட பரவால்ல
ம் ம்
அது என்ன பண்றாங்க அந்த மீன் இந்த அழுக்கு தண்ணி அதல்லா வந்து ஆமா அய்யோ அப்டியே கட்டி கட்டி கட்டி கட்டியா அங்க அங்க படியுது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஐஸ் கட்டி கியூப்ஸ வந்து மார்க்கெட்லேந்து அப்டியே எல்லா கடைக்கு சேல் ஆகுது கம்மி காஸ்ட்டுல கம்மி காசுல சேல் ஆனா வொட்னே சுத்து வட்டாரத்துல நீங்க போற வழி எல்லா எங்கன்னா எல்லா எடத் த்துலயுமே ஜூஸ்ஸு கரும்பு ஜூஸ் கடை பார்த்திருப்பீங்க எங்கையா அந்த ஆளு அந்த ஜூஸ் கடையில எல்லா சேலாயி அந்த அத கொஞ்ச கொஞ்சமா சின்னதா ஒடச்சுப் ட்டே அப்டியே நம்ம கடைல்ல சேல் பண்றாங்க ஃப்ரஸ் ஜூஸ்ஸு அப்டின்னு சொல்லிட்டுதா நம்ம குடிக்கிறோ அத ஆனா ஏனா அதுக்கு இந்தளவு நமக்கு ஒடம்பு பாதிக்கப்படுன்னு நெனச்சு கூட பாக்க அதாலை கேன்சரு வயித்தடப்பு வயிற்றுப்போக்கு எல்லாமே ஆகுதா
எப்படி ரீசண்டா நா நீயுஸ் எதுனா பாத் த்திங்கலா நீங்க
ஆமா ஆமா ரீசன்ட் நியூஸ் தா இது ஒரு ஒன் மன்த்துக்கு முன்னாடி இது நியூஸ்
ஆனா நா ஆல்ரெடி இத பாத்துருக் க்க அவுங்க போடுற ஐஸ் கட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறி ரொம்ப கட்டியா இருக்கு
ஆமா ஆமா
உம் உம் வேற வேற என்ன ஜூஸ் உங்களுக்கு தெரியு
உங்-உங்களுக்கு புடிச்ச ஜூஸ் அப்டின்னா என்ன ஜூஸ் சொல்லுவீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ்
ஒன்லி ஃபார் ஃப்ரெஷ் ஜூஸ்கா எனக்கு புடிச்ச ஜூஸ்னா இப்ப ரீசென்டா எனக்கு நன்னாரி ஜூஸ்மே ரொம்ப புடிக்கு ப்போ பட் அது வந்து நம்ம போடுறது பட் ஃப்ரெஷ் ஜூஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு போமோகிரானட் புடிக்கு காலேஜ்ல கூடோ அந்த ஜூஸ் தா வாங்குவோமே மோஸ்ட்டா வேணுன் வேற எதுவு வாங்க மாட்டோ இப்ப எப்டின்னா எனக்கு வந்து இப்ப காசு இல்ல அப்டின் சொல்ட்டு இப்ப வாங்கறதுன்னா வாங்காமயே விட்டுருவ கொஞ்ச காஸ் இருந்தாலு அப்டி காஸ் இந்தாலு எனக்கு புடிச்சதா தா வாங்குவனே அந்த மாரி போமோ கிரானேட் தா வாங்குவோ ஆனா அதுல ரேரா தா வாங்குவோ ஆனா வாங்குனா அதா வாங்குவோ நாங்க ஒரு மூணு பேரு இருக்கோ ஃப்ரெண்ட்ஸு நாங்க மூணு பேருமே அப்டிதா எல்லா அது வேணா ஹெல்தியா வாங்கி குடிப்போ இல்லன்னா குடிக்கவே மாட்டோ அந்த மாரி
உம்
அதா போமோ கிரானேட் புடிக்கு எனக்கு அதுக்கப்புறோ வீட்லயே போடுற ஜூஸ்ல்லா நம்மளே போட் புடிக்கு இப்ப வந்து பாத்தீங்ன்னா இந்த பீட்ரூட்டு கேரட்டு இருக்குல பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்கா ஆஹ் இது மூணுமே சேத்துக்லா சேத்து கூட வந்து நம்ம வேணுனா பால் ஆட் பண்ணிக்கலா ஆனா பால் ஆட் பண்ற மாறியாருந்தா நம்ப நெல்லிக்காவ கொஞ்சோ கொறச்சிக்கணு அண்டு லெமன்மெ நம்ம போடக்கூடாது இதுவே பால் ஆட் பண்ணா வந்தா லெமன் புழிஞ்சிக்கலா அது வந்து ஜூஸ் போ நல்லா இருக்கு கேரட் ஜூஸ் மே இதேமேரி தா கேர வெறு கேரட்ல கூட போட்லா கேரட்டுல போட்டு பால் ஆட் பண்ணிக்லா சுகருக்கு பதிலா நாட்டுச்சக்கர கூட போட்டுக் லா ஆனா இதெல்லா போட்டா ஒடனே குடிச்சிணு இந்த ஜூஸ்ல்லா வச்சிருந்து கொஞ்ச நேர இருந்து குடிக்க முடியாது
அந்த மாறி நீங்க போமோ கிரானேட் ஃபேவரட் சொல்றீங்க போமோ கிரானேட் வந்து நா ஒரு கடையில குடிப்பே ஜூஸூ அந்த கடையில சூப்பரா இருக்கு போமோ கிரானேட் ஜூஸ்
உம் எந்தக்கட
கடை பேருதா தெரிலே இங்கதா கூட்ரூர்ல ஒரு ஃபேமஸ்ஸான ஒரு கட நல்லா ஓடு அந்த கட அங்க ஒரு போமோ கிரானேட் ஒரு நாள் நானு என் பிரெண்ட்ஸ்லா சேந்து குடிச்சோ பெரிய கிளாஸ்லயே ஒரு எண்பது ரூபா எண்பரு நார்மல் ஒரு பெரிய க்ளாசே எண்பரூபா
உம் நாங்க எப்பன்னா எங்க காலேஜ்ல குடிப் பனா வந்து எனக் காலேஜ்ல குடிக்கும்போது அது அவ்ளோ ஒர்த்தா தெரில பட் அவுங்க கொஞ்சோந் தா போடுவாங்ளே ஆனா வந்து வெளியிலல்லா குடிச்சா நல்லா இருக்குது
ஆமா நம்மளே வெளில குடிக்கிறத விட நம்பளே போய் ஏன்னா வெளியிலேய்மே என்ன பண்றாங்க ஐஸ்க்யூப்ஸ் ஆட் பண்றாங்க அதுல ஐஸ் வேணுமான்னு கேட்டு ஐஸ் ஸ்கூப்ஸ் ஆட் பண்றாங்க அதனால எனக் வெளில அவ்ளோலா புடிக்காது போமோகிர
போடலா பட் வீட்டுல வந்து ஜூஸ் போடணும்னா அதுக்கு தேவையான மிக்சர் இருக்கணு லைக் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு அந்த அழகா நல்லா க்ரைண்ட் பண்ற மாரி இப்ப ஜூஸ் கடைல்லா வச்சிருப்பாங்க நமக்கு வந்து நம்ம போமோகிரானைட் ஜூஸ் போடலாம்ன் போட்டாலுமே ஏதோ ஒண்ணு பாதியுமா அறப்பட்ட மாரி ஆயிடு அதனால அத ஆனால் இந்த போமோ கிரானைட் ஜூஸ் எப்படின்னா அதில லெமன் புழிஞ்சு விட்டா மட்டுந்தா அப்படியே நல்லா வயலட் கலர்ல மாறு டேஸ்ட்டுமே நல்லாருக்கு நா அத வந்து எ காலேஜ்லதா பாத்தேனே போமோ கிராணட் ட்டு ஆனா வந்து பால் வந்து பால் வந்து சேக்க கூடாது
பால் வந்து பச்ச பாலு‌ சேப்பாங்க சில பேரு நம்ம வீட்ல செய்ற மாரியந்தா காஞ்ச பாலு சேத்துக்லா
ஆனா இந்த லெமன கூட புழ்ஞ்சி விடும்போது போமோகிரானட் கூட ஒரு மாரி வயலட் கலர்ல ஜூஸே மாறுது ஆ ஆமா அப்படியே வயலட் கலர்ல மாறுது அது நல்லாருக்குது ஆனா அந்த மாரி குடிக்கும் போது
அதே ஒரு மாரி ரொம்ப மழை மழமும் இல்லாத அழகா ஒரு நர நர நரன்னு நல்லாருக்கு
ஆமா
அது என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் போமா கிரணட்ல உரிச்சு போட்டு அதனுட பல்ப்ப மட்டு எடுத்து மிக்சில போட்டு ஆ கூட வந்து சுகர் ஆட் பண்ணிடுவாங்க பால் வந்து சில பேர் அப்படியே அப்டி என்ன பண்றாங்க பிரிஜ் ஃப்ரீசர்லந்து எடுத்து அப்டியே பால் கட்டியா இருக்குது ஒரு ஐஸ்
அந்தமேர்தா போனோ ஆனா இத காச்சி ஊத்னாலு பால் வந்து ஒட்னே ஒரு மாரி காச்சி ஊத்தன திரிஞ்சிர்து கூட லெமன் போட்டாலுமே திரிஞ்சிர்து
ஐஸ் க்யூப்ஸ் மாரி இருக்குது அத எட்த்து போட்டு அப்டியே கட்டியா ஒட்ச்சு ஊத்துறாங்க லைட் ஐஸ் வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் போடுறாங்க ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஆ அப்டியே அப்டியே என்ன பண்ணிகிறாங்க ரெடி பண்ணி நமக்கு குட்துர்றாங்க நலாமட்டே
நல்லாதா இருக்கு அதே மாரி வந்து நீங்க ஒரு வாட்டி என்னாது பர்கர் சாப்ட்டு இருக்கீங்களா
பர்கரா சாப்ட்ருக்க சாப்ட்ருக்
அதா இப்போ வந் நாங்க ஒரு வாட்டி நாங்க காலேஜ்ல ஒரு யூ ஜி காலேஜ்ல படிக்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போணோ
அப்ப வந்து நாங்க ஒயிட் டவுன்ல இன்டர்ன்ஷிப் போனதுக்காக போனோ அப்ப போனப்ப ஒரு கடைல சாட்டோ அது வந்து சூப் ப்பரா இருந்தது அது ஐம்பது ரூபா தான சொல்லிருந்தாங்க ஆனா வந்து வயிரு ஃபுல்லா இருந்தது அதில அவங்க நெறைய அந்த சீஸ் அப்பதா‌ நா ஃபஸ்ட் டைம் ஏ இத எல்லா சாப்பற்றாங்கன் சொல்ட்டு நெனைச்சே
ம் ம்
அப்போ அந்த கட அந்த கட இன்னு எனக் ஞாபக இருக்குது இன்னொரு நாள் அந்த கடக்கி போகுணு அந்த பர்கர் சூப்பரா இர்ந்து அந்த மாரி ஒர் சில கடையில ஒன்னு ஒன்னு நல்லாருக்கு
ம் பர்கர் ஒன்னு இல்ல மேடம் பர்கர் ஒன்னுல்ல ஜஸ்ட் அந்த பெரிய பண்ணு தெரியுங்ளா உங்ளுக்கு
ஆனா அது பெரிய பண் இல்ல லைக் அவங்க வந்து வச்சதே வேற மாதிரி மீந்தத அத உள்ள வச்சிர்ந்தாங்க டப்பு மாரி அந்த பட்டர் பட்டர் மாரி அந்த டேஸ்ட் விட்டு அது நல்லாருந்தது
ஒண்ணு இல்ல பெரிய ஒ பெரிய பண்ணு மாரி இருக்கு அந்த பண்ணு வந்து எடுத்துப்பாங்க அது ஆனா ஸ்வீட்டா இருக்காது அந்த பண்ணு ஓரளவுக்கு நார்மல் நார்மலா இருக்கும் அந்த பண்ணு அந்த பண்ண ரெண்டா கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு அது உள்ள வந்து நமக்கு சிக்கன்னா சிக்கன் வப்போ வாங்க வெஜ்னா வெஜ் வச்சுருவாங்க சிக்கன் வச்சிட்டு ந நெறைய வந்து சீஸு பட்டரு இதெல்லா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸிங்கா இருக்குல்ல அந்த ஸ்லைஸ் எல்லாமே அது உள்ள வச்சு அவ்வளதா நெறைய வந்து அந்த
எப்டினா இப்போ வந்து ஒரு ஒரு கடேல வந்து நமக்கு காசு வாங்கின்னு ஏமாத்துவாங்க ஆனா ஒ குவாலிட்டி நல்லா இருக்காது
அந்த கடையில பாத் பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கே சின்ன ஷாப்பு தா ஆனா ஷாப்பு சூப்பரா இருந்தது ஏசில்லா போட்டு குட் குட்டி ஷாப்பு ஆனா அந்த குட்டி ஷாப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்பது ரூபாக்கு அந்த பர்கரு செம ஒர்த்து செம ஒர்த் த்தா இருந்துச்சி சூப்பரா இருந்துச்சு அந்த மாரி இருந்தது ஆனா ஒரு வாட்டி அந்த கடைக்கு கண்டிப்பா போய் ஆகணுனு நெனச்சுருக்கே இருக்கேன்
ம் ம் ஓகே ஓகே
ல்லாமே நல்லா இருந்தது அந்த கஸ்டட் ஐஸ்கிரீம் கூட சொல்லுவோல்ல அதுமே ஒரு எண்பது ரூபா தா ஆனா பெரிய பாக்கெட்ல அப்டியே அவ்ளோ தருவாங்க வச்சிருந்தாங்க எங்களால அஞ்சு பேர் இருந்தோ அஞ்சு பேராலயுமே அத சாப்ட முல்ல அந்த மாரி இருந்தது எல்லாமே சூப்பரா அதுதா ஃபிரன்சு ஏரியான் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி அந்த எடத்லல்லா உண்மையாவே குவாலிட்டியா நல்லா குடுக்குறாங்க முக்கியமா அந்த கடேல ரொம்ப ஒர்த்தா குடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அங்க அந்த கடைக்கு ஆனா ஒரு நாள் கண்டிப்பா போகணு ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ இந்த மாரி ஃபேவரட்டா எதாவது கட இருக்கா உங்களுக்கு
பேவரட்டா ம் எங்கூர் எங்கூர் பக்கத்துல ஒரு பிரியாணி கட இருக்குது அதுல வந்து எப்டின்னா அன்லிமிடட் அன்லிமிட்டட்னா குடுத்துட்டே இருக்க மாட்டாங்க நார்மலா வந்து இருக்கு நார்மலா வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லா நானு என் சிஸ்டர் எ மம்மி மூணு பேர் சாப்டுவோ சா அஸ் அசால்ட்டா சாப்பல்லா மூணு பேர் ஆனா ந இதுவே வேற வ ஒருத்தவுங்கள நாங்க அவ்ளோலா லைக் பண்ண மாட்டோ சாப்பாட்டல்லா இதே வேற ஒருத்தவுங்களா இருந்தா ஒரு ஆளே நல்லா சாப்ட்ருவாங்க அந்த மாரி தரமான ஒரு சாப்பாடு சூப்பரா இருக்கு
கூட சில இது கேள்விப்பட்டிருக்கே மொகல் பிரியாணி சொல்ட்டு அது வந்து நல்லாருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பிட்னா இப்போ நாங்க ரீசன்ட்டா இப்டி ஃபங்சனுக்கு போகலான் போனோ அப்ப நேத்துதா போனோ பா பாத்தீங்கன்னா நெறைய ஒரு நாலு மூணு மண்டபத்த கிராஸ் பண்ணம் போது அந்த பிரியாணி ஸ்மல் வந்துச்சு அது எப்புடினா அந்த ஸ்மெல்லு வரும்போதே எதோ தெகட்டுற மாரி இருந்தது ஃபுல்லா அவ்ளோ ஒரு இதுவா இருக்கு போல ஃபுல்லா ஒரு ஒரு சில பிரியாணி எல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ து மசாலா போட்டு எண்ண ஊத்துற மாரி இருக்கு அந்த பிரியாணில அந்த மாரி பிரியாணி தா ஃபங்ச்ன்லா நெறைய போடுவாங்களே ஏனா வந்து நெறைய சாபுட மாட் வரமிளகா கொஞ்சோ திகிட்டுதுனு சொல்லிட்டு அந்த மாரிதா போட்றாங் அதே மாரி வாசன ஒரு மாரி எனக்கு பிடிக்கவே இல்ல பிரியாணியே வெறு வித்துட்ட நேத்து அந்த ஸ்மல்லு வரும்போது ஆனா வந்து இந்த மொகல் பிரியாணி பாத்தீங்கன்னா பிரியாணி அப்டியே பல பலனு வரைட் டியா ஒரு மாரி அப்டியே ஒரு இ ஒரு சொட்டு எண்ண கூட இல்லாம ஒரு மாரி அ ஆ மசாலா எல்லா திரித்திரியா இல்லாம நல்லாருக்கு வாங்கி சாப்பற்றதுக்கே அந்த மாரி இருக் கு அந்த பிரியாணிதா
ஒரு சில கடையெல்லாஅந்த மாரி நல்லா இருக்கூ
ம் ஆனா மொகல் பிரியாணிய மட்டு அட்ச்சிக்கவே முடியாது
ஆமா நீங்க ஒரு பெரிய கே எஃப் சி அந்த மாரில்லா போய் வாங்கினா கூட அந்த டேஸ்ட் வருமான்
ஆமா அய அந்த கடைல்லா ஒரு மாரி சிக்கன் வேகாம நமக்கு தெரியும் இப்போ நேத்து செஞ்ச சிக்கன் பாறே அந்த மாரி வச்சிருப்பாங்க
முக்கியமா வந்து புதன் வியாழன் மட்டும்தா அவங்க ஃப்ரெஷ் சிக்கன் எடுப்பாங்க திங்கள் செவ்வாயிலா வந்து அன்னைக்கு முன்னாடி நாள் செஞ்ச சிக்கன் அப்டியேதா இருக்கு
அது பெரிய பெரிய கடையிலுமே இப்படிதா பண்றாங்களே இதுவே சின்ன கடையிலே பாத்தீங்கன்னா சில பேர் நாயமா அந்த மாரி மனசாட்சிகுட் பட்டு இதா பண்ணணு அப்டின்ட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இதா பண்ணுவாங் நல்லா இருக்கு அதெல்லா ஆனா பாக்கன் சாப்பிறதுக்கு நல்லாருக்கு எல்லாமே நல்லாருக்கு
ம் வேற வேற ஜூஸ் எதனா உங்களுக்கு தெரியுமா அவகடா ஜூஸ்லா குடிச்சுக்கிறீங்களா
ஆஹ நா அவக்கடா ஜூஸ்லா கேள்விப்பட்டிருக்கே பாத்திருக்கே பட் நா குடிச்சதில்ல இது வரைக்கு
ம் அவக்கடா ஜூஸு அப்ரோ வேற என்ன ஜூஸு
இந்த அவகடா ஜூஸ்லா வந்து து எப்டினா ஒரு மாரி அது நல்லாருக்குமானு எனுக் தெர்ல ஆனா அதப் பாக்கும்மோது ஏதோ ஒரு திரித்திரியா இருக்குற மாரி இருக்கூ அது
சாத்துக்கொடி ஜூஸ்லா குச்சுறீங்களா
ஆ சாத்துக்கொடிலா அதெல்லா எப்பயுமே குடிக்கோ அது குடிக்கிறதுதா உடம்பு சரியில்னா கோட நமக்கு சாத்துக்கொடி ஜூஸ் தா வாங்கினு வந்து தருவாங்க அந்த மேரி சாத்துக்கொடி ஜூஸ் ட்லாம் குடிச்சிருக்கோம்
ம் ம்
அது என்னா அது ஈஸி தா நானே சாத்துக்குடி ஜூஸ்லா வாங்கினு வந்தா போட ஆரம்பிச்சிருவே
புழிஞ்சி சுகர் போட்டு ஆட் பண்ணா அவ்ளோதான்
ஆட் பண்லா பட் எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம் இருக்கு எப்டின்னா இப்ப நம்ம சாத்துக்குடி எல்லாரு புழியலாம ஆனா அது புழியும் போது அந்த பச்சை கலரு அது மேலேந்து வர ஊத்துறது இதெல்லா ஊத்துச்சுன்னா அந்த டேஸ்ட் டே மாறிடு அதே மாரி நம்ம வந்து அழுகி போன பழத்தலா எக்ஸ்ட்ரா ஒன்னு சேத் த்தாலு அதே மாரி டேஸ்ட் மாறிடு அது வந்து நம்ம புழியரது அது கூட சேக் கிறத் தண்ணி சக்கர எல்லாமே கரெக்டா இருந்தா தா அது டேஸ்ட் வந்து நல்லா குடுக்கு நமக்கு
ம்
அது மாரி நெறைய வெரைட்டிஸ் ஆப் ஜூஸ் இருக்கு எல்லாமே இப்ப வீட்ல ஃப்ரீயா இருக்கற மாரின்னா உக்காஞ்சின்னு போட்டு எல்லாத்தையு ஒண்ணு ஒண்ணா
ஆமா ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஒடம்புக் அவ்ளோ நல்லது நம்ம ஃபுட்டு் ஆட் பண்ணாட்டா கூடோ ஃப்ரெஷ் ஜூஸ் அவ்ளோ நல்லது
ம் ம்
சில பேர்ல்லா ஃபுட் வந்து அட்ச்சு நவுத்தனுமே அப்டின்ட்டு ஒரு பாக்கெட்டு பிரியாணி ஒரு பத்து பரோட்டா அப்டியே அச்சி நவுத்துவாங்க லிமிடெட் பந்து லிமி லிமிடெட் வந்து நம்ம கொஞ்சமா சாப்டா கூடோ அப்டிங் ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாரி முட்ட இந்த மாரி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரிலா ஆட் பண்ணிக்கலா நெறைய சாப்புணும்னு அச்சி நவுத்து சரிப்பட்டு வரு
ம் அப்டியும் பண்ணலா மேம் அதுவு சாப்படுறதுக்கு நல்லது தா பட் இருந்தாலுமே வந்து நறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஒரு சில டைம் எதாவது ஒன்னு பண்ணனும்னாதா நமக்கு இருக்க வெயிட்டும் லாஸ் ஆகுற மாரி இருக்கும்
ம்
அதுவு கடுப்புதா பட் என்னா எது வந்தா என்ன ஹெல்தியா சாப்டணு அதுதான் ஒரு கோலா இருக்கும் நமக்கு
எ எ சிஸ்டர் ஏ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எங்க அம்மாட தா சொல்லின்டுந்தாங்க இந்த மாரி வந்து இன்னில இருந்து அஞ்சு தோச சாப்பிட போறே அப்டின் சொல்லிட்டு சேரி அவங்க சொல்லிட்டாங்களேன் சொல்லிட்டு தோசய எங்க அம்மா ஊத்தி குடுத்தாங்க அவங்களால நாளே தாக்க பிடிக்க முடியல மறுநாள்ல இருந்து நான்னா ஒரு ரெண்டு தடவ ஊத்தி கொடுத்தே அவங்க தாக்கு புடிக்க முடியல ஒன்னு அவங்களால
உம் உம் அது இனா மேடம் அவரு வந்து வந்து அந்த இப்போ இதுக்கு முன்னாடில்லா ரெண்டு மூணுனு இருந்துருக்கும். ஆனா இப்ப வந்து அஞ்சுன்னம் போது அது ஒரு நாலா மாறுது இல்ல அதுதா வந்து ஒரு பெரிய மாற்றம் ஓகேங்களா
நானும் அந்த பரோட்டா சூரி தெரியுங்களா சுட்டு வ சுட்டு சுட்டு வைப்பாங்க சாப்டுவாங்க அதே மாரி சுட்டு சுட்டு குடுக்கறே அஞ்சு எப்புனா க்ராஸ் பண்ணிடுவாங்கன் நென்ச்ச எங்க அம்மாட்ட சவால்லா உட்டுருந்தாங்க இன்னியிலுந்து அஞ்சு சாப்பாடுனு.
அது என்ன பண்றது மேடம் ஒரு சில டைம் சொன்ன வார்த்தைய காப்பாத்த முடியாத நிலைமை வந்துருது
பரவால்ல ஆனா ஒரு நாலு சாப்ட்டாங்க என்னால ஒரு மூணே கிராஸ் பண்ண முடில
ஆ அப்ப பாத்துக்கோங்க நீங்க எவ்ளோ அளவுக்கு இருக்கீங்கன்ட்டு அப்பறம் மேடம் இந்த இளநீரு எளனீர்லலா வச்சு ஜூஸ் போடுறாங்கலே ஒங்களுக்
இளநீர் ஜூஸ விடுங்க இளநீர் பாயாசம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ கேள்விப்பட்டிருக்க ஆனா இன்னைக்கு கால்ல நெனச்ச நா அத எதுக்காக நெனச்சன்றதே
சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு மேடம் ஓகேவா?
ஆ ஓ அதெல்லா ஒண்ணு இல்ல நீங்கன் நம்ம பேசலாம் மேடம் அது ஒன்னு பிரச்சனை இல்ல
ஓகே
ஓகே ம் அதா அந்த இளநீர் பாயசம் சொன்னீங்களே சொல்லுங்க
எளநீர் பாயாசம் கேள்விப்பட்டுருக்கீங்களா மேம்
ஆ கேள்விப்பட்டிருக்க மேடம்
அவ்ளோ அருமையா இருக்கு ஆக்ச்சுவலி எனக்கு அது செய்யலா தெரியாது. ஏன்னா அது வந்து இன்னு ட்ரை பண். இல்ல எங்க வீட்ல எலனீர்லா இருக்குதா ஆனா அத நா ட்ரை பண்ல ஆனா ஒரு ஒரு நாலஞ்சு கல்யாணோ அப்பறோ எங்க ஊர் கோயில் திருவிழா இதெல்லா வந்து டேஸ்ட் பண்ணிருக்கே வேற லெவல் ஆனா எனக்கு அது ட்ரை பண்ணு ரொம்ப நாள் ஆச எனக்கு
ஓ பட் ஆனா உங்களுக்கு பண்ண தெரியுமா அது
ஆ ஷோர் ஷோர் கண்டிப்பா நா வந்து ஒரு விஷயத்த நானு எனக்கு ஆசைப்பட்டு ந அத செஞ்சனா டக் டக்குனு முடிச்சிருவே ரவா லட்டு கூட நா இப்போ ரீசெண்டா செஞ்ச ஜஸ்ட் கம்மியாதா ஒரு ஒரு டென் தா செஞ்சிருப்ப ஒரே பாராட்டு மழைதா எனக்கு எங்க வீட்ல
ம் ம் பட் இந்த எளநீர் பாயசோ செய்ய தெரியுமான்னு கேக்கற மேடம்
கண்டிப்பா எனக்கு செய்ய தெரியு ஆனா எனக்கு இப்ப இப்ப ஞாபகோ இல்ல எனக்கு அது வந்து பல்ப் எல்லா எடுத்து ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிடுவாங்க அப்புற வந்து அது பாதி பல்ப் பல்ப் எடுத்து நல்லா சாப் சாப் சாப் குட்டி குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருவாங்க நா ச ரீசென்டா என் ஞாபக இல்ல எனக்கு
ம் அது கூட கூட மில்க்கு ஆட் பண்ணுவாங்க அப்டியே ஊத்தி அந்த பச்சத அரச்சிட்டு
மில்க் ஆட் பண்ணுவாங்க அரச்சிட்டு அந்த இளநீர் அது கூட சேத்து ஆட் பண்ணிட்டு அந்த இளநீர் தண்ணிய அதுல ஊத்துவாங்க ஊத்திட்டு மேல வந்து ஒரு நம்ப ஒரு அழகா இதுக்கு ச் பிளேட்டிங்க்கு ஜெஸ்ட் கொஞ்சோ இளநீரு அந்த கட் பண்ணி வச்சோல்ல குட்டி குட்டியா அத போட்டுருவாங்க நல்லாருக்கு ம்
அந்த மாரியு பண்றாங்க மேடோ இப்ப இன்னொன்னு வந்து இந்த ரீசென்ண்டா பாத்தீங்கனா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்ட்டு நறைய பேமஸ்ச
ஆ ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் மேடம் நல்லாருக்கு ஆக்சுலி நா இதல்லா குடிச்சதில்ல டிரகன் ஃப்ரூட் ஜூஸ்ல்லா பிங்க் கலர்ல இருக்குன்னு நினக்கிறே
போட்றாங்க அப்டியே ஒரு மாரி வெதவெதையா இருக்கு ஒன்னு
ம்
அத வச்சு கூட அந்த ஜூஸ்ல்லா போட்றாங்க அதுவுமே நல்லாதா இருக்குது
ஆ சொல்லுங்க
நறைய ஜூஸ் இந்த மார்ல்லா போட்றாங்க நல்லாதாருக் க்குது ஜூஸ் எல்லாமே மத்தபடி பாத்தீங்கனா இந்த ஃப்ளவர்ல்லா இருக்குல்ல அதல்லா நீங்க ஏதாவது வளப்பீங்களா
ஆ இப்ப ரீசென்டா நேத்து கூட ஒரு ரோஸ் செடி வாங்கினு வந்தே ஒரு அந்த செ ஆ பவளமல்லி தெரியுங்களா
வாங்கினு வரீங்க ஆனா அதல்லா வளபீங்களானு கேக்குற நானு நல்லா ஒ்ழுங்கா வளப்பீங்களா
வாங்கினு வர செடி வந்து கண்டிப் அப்ப அத வளத்து தா காட்டணுன்ற ஒரு நம்பிக்கையோட வாங்கி வந்த ஏனா ஒரு ஒரு செடி நூத்தி ஐம்பது ரூபா நூத்திஅம்பதுருவா கொடுத்து ஒரு செடி வாங்கி இருவருவா இருவருவா வித்த காலம் போய் நூத்தி அம்ப ருவா த்து ரோஸ் செடி வாங்கினு வந்தே பிங்க் கலர் ரோஸ் அது கண்டிப்பா வளத்துருவே ரெண்டாவுது இந்த பவளமல்லின் நீங்க கேள்விப்பட்ருப்பீங்க ரேரு அது வந்து சிவன் கோயில மட்டுதா வளரு
ஆமா அந்த கீழ வந்து ஆரஞ்ச் கலர்ல பூவோட
ஆமா ஆரஞ்சு கலரு பூவு தண்டு இருக்கு பூ வந்து ஒயிட் கலர்ல இருக்கு சின்னதா தாருக்குமே அது வந்து சாயந்திரத்தமா அது பெரும் மாலைப்பூன்னு கூட சொல்வாங்க அந்தி மாலை பூனு கூட சொல்லுவாங்க சாயந்திரோ நைட்டு இந்த மாரி நேரத்துலதா இந்த மாரி ஒரு நேரத்துலதா அத் பூக்குமே அப்டியே பூத்து அது கொட்னாலு தலக்கிழா மட்டுதா கவுரு தல கிழ மட்டுந்தா கவுந்துமே தவிர நிமிந்துல்லா உழாது இதல்லா எனக் பாக்கணு ரொம்ப ஆசயாருக்குது இதல்லா வந்து கண்டிப்பா இதல்லா நா இப்ப இன்னக்கிதா நா பா நானத
ம் ம்
நட்டுட்டு நா கண்டிப்பா அத பெருசாகி பாப்பே
ஓகே ஓகே ஓகே மேம் நெறய இது மாரி பூவு நல்லா இருக்கு இத மாரி அந்த மரத்துல எல்லா இருந்து இந்த இதல்லா கொல்ல ஒரு மாரி தண்டுலா சாப்டுவாங்களே
அது என்ன மரோ மேடம் நாங்க வந்து இப்போ சிட்டில இருக்கறதுனால எங்களுக்கு அதா தெர்ல
புரியல புரியல என்னது மரத்துல தண்டா
இந்த வில்லேஜ் சைட்லல்லா வந்து இந்த மரத்துல தண்டெல்லா எடுத்து சாப்டுவாங்கல்ல
ஆமா
மர்த்துக்குள்ள அது வந்து என்ன தன்னா மர மேடம்
வாழ மரோ
ஓகே ஓகே ஓகே மேடம் செரிங்க மேடம் நம்ம அடுத்த கால்ல பேஸ்லாமா
ஓகே ஓகேங்